ஆ வணக்கம் ப்ரோ
அ அ நல்லாருக்கீங்ளா நல்லாருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க அ வீட்ல நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாதா ப்ரோ இருக்காங்க
செரி செரிங்கள சாப்ட்டீங்களா
சாப்டம் ச நீங் சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டோம்பா வீட்ல எல்லா சாப்ட்டாங்களா ம் செரி என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா ப்ரோ கரண்ட்டு வேற ஆஃப் ஆயிட்ச்சா நாந்தா கொஞ்ச வெளிய வந்தே
சேரி சேரிங்க அங்கல்லாம் பவர் கட்டு இப்பல்லாம் டெய்லி இப்ப ரொம்ப அதிகமா வருமா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எப்படி போகுது உங்களுக்கு
ஆமா அம்ப இப்போ வந்து அது வந்து இருவ மாதிரி தைரியம் வந்துட்டான்னே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இப்ப வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை அப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு தடவ நாலு மணிக்கு ஒருதடவ
போயிட்டு எப்படி
வரும் வரும் கிட்ட உடனே வந்துரும் ஒரு ஃபைவ் மினிட்ல வந்துரும் உம் அது ஏன் தெரியல ஏ ஏதோ கரண்டு மாத்தி விடுறாங்களா அந்தமாதிரி என்னானு
என்னன்னு தெரியல இங்கயே அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு
அ அதான் ப்ரோ எல்லா ஏரியாலயும் அந்த மாதிரி சொல்றாங்க ஏன்னா இப்போ நம்மளோட கரண்டோட இது வந்து அதிகமா இருக்குல டாட்கடனு
ஆம் ஆமா ப்ரோ
அதனால வந்து
அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ஆஹ் உம் ஏன்னா நம்ம இதுல இருந்து எல்லாம் இந்தியாவுக்கு சப்ளை ஆகுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க
புரியல ப்ரோ
இல்ல இதுலயிருந்து தான் சப்ளை ஆகுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க புரோ
ஆமமா ஆமா ஆமா
அதுல இருந்து தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க
இம் இம் அதுஇல்லாம வந்து இப்போ இதுல்லாம் அந்த பிரிட்ஜ் அந்த மாதிரிலாம் காட்ராங்கள அதுக்கொஞ்சம் கரண்ட் எல்லாம் தேவபடும்ங்க இதுலேயிருந்து எடு பங்கான
அத அதான் ஏன்னா அதுல அதிகமா கடன்னான னால ஒரு ஒருவேளை வெளியே கிளியே ஏதாவது கொடுத்துட்டு இருக்காங்களா தெரியல ப்ரோ ஆஹ் ஆமா அதுலதான் அதிகமா ஓவரா கடன் வெச்சிருக்காங்க சேரி சேரி ஓகே ஓகே அங்க உங்க ஊர் சைட்லே தண்ணி வசதி
அதெல்லாம் நல்லாவே இருக்குங்க ப்ரோ ஃபர்ஸ்ட விட இப்ப கொஞ்சம் கம்மியாயிருக்கு அவ்வளவுதான் மத்த படி அவ்வளவுஎல்லாம் இல்ல
சேர் செரிங்க நண்பா ஆஹ் ஓகேங்க ப்ரோ அங்க வாய்க்கால் அந்த ஆறு அந்த மாதிரி தண்ணி எல்லாம் இருக்கா ப்ரோ அங்க
உம் அது எல்லாம் இருக்குங்க புரோ
உம் சேரி சேரிங்கப்பா
உம் ஆஹ இப்போ நாங்க கேரளா மாதிரி ஒரு இடத்துல குளிச்சம் ப்ரோ உங்க எங்கத்தி மது கரெக்டா கரெட்டா இடம் தெரியல ஒரு இது மாரி டேம் மாரி இருந்துச்சு தண்ணி போச்சு அந்த இடத்துல
டேம் மாரிங்களா
ஆமா
ஓ
அது தேனிஸ் சைடு தான் நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தெர்ல
தேனி சைடுங்ளா
ஆமா ஒரு கொஞ்சோ பேமஸ் ஆன இடம் அது
மனமல டேம் சொல்றீங்ளா இல்ல எந்த மாரி டேம் சொல்றீங்க தெர்ல மனமல டேம் இங்க பக்கத்துல ப பாலக்காட்ல இருக்கு
நல்லா இருந்துச்சு நெறையா பேர் இருந்தாங்க அங்க
ஏன்னா அத இங்க மாமளா டேம் பாார்த்தீங்கன்னா அங்க வேற லவல் கப்புல்ஸ் தான் அதிகமாக வருவாங்க ஆ அதுக்கு அந்த அந்த டேம் அதுக்கு தா ஃபேமஸ் ஆயி ச்சுப்பவாங்க
ஓ இப்பதான் பேமஸ் ஆச்சா இல்ல ரொம்ப நாளாவே ஃபேமஸ் தானா ப்ரோ அது ஒகே ஒகே அங்கெல்லா எப்டி ப்ரோ தண்ணி எல்லாம் வருமா இல்ல
ஆ அங்க கேரளா நாலே தண்ணி அதிகமா தான் ப்ரோ இரு அ ங்க்க எங்க ஊர் சைடுலயும் தண்ணி இருக்கு து ஆ நல்ல தண்ணி கொஞ்சோ கொஞ்சோ எப்டின்னா ஒரு நாள் உட்டு ஒரு நாள் தான் அப்புறோ அந்த மாரி அப்புறோ நான் வாய்கால்ல ஆத்துல இந்த மாதிரில தண்ணியல்லாம் இருக்க அப்புறம் இரு
ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க
ல இருந்து ஒரு பத்து பதின்சு கிலோமீட் ஆ டேம் இருக்கு அங்க ஆ அத்தா ப்ரோ பேமஸ் ஆன டேம் தான் அங்க டேம்ல தண்ணி கம்மியா ஆகாது ஏன்னா மேல வழ்ப்பாறை இருக்குங்களா மேல அஹ் மேல வாழ்ப் போறே அங்க மழ பெஞ்சுட்டேதா இருக்கு ஈர டேம்முக்கு தண்ணி இருந்துட்டே தா ப்ரோ
ஓகே ஓ எப்டி ஓ ஓபன் பண்ணி விடுவாங்க அப்பப்போ இல்லனா க்ளோஸ்லா இருக்குமா ப்ரோ
இல்ல ப்ரோ அப்பப்ப அடிக்கடி எப்படின்னா வருஷத்துக்கு இப்ப நாலஞ்சு டைம் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க ப்ரோ இங்க தண்ணி பாத்தீங்கன்னா வாய்க்கில தண்ணி இருந்துட்டே தா இருக்கு ஆ அங்க தண்ணி அதிகமா இருந்து ட்டேதா இருக்க வால்பாற மழ அதிகமா வந்துட்டே இருக்கு அதனால இங்க ஆஹ் டேம்ல தண்ணி இருந்துட்டே இருக்கனால அதிகமாக அதிகமாக பாத்தீங்கன்னா இங்க ஓபன் பண்ணி விட்டுறாங்கப்பா
நீங்க எப்படி ப்ரோ இப்பங்க வந்து போர்ல்லா புப்பங்களா கெனரு அந்த மாதிரிதா இருக்க
ஆஹ் கெணறுும் இருக்கு ப்ரோ போரும் இருக்கு ரெண்டுமே இருக்கு ப்ரோ
ஓ உங்கது இருக்கா போ கெணறு இந்த மாதிரி
ஆஹ் இருக்கு ப்ரோ அங்க ப்ரோ உங்களுக் கெணறா இல்ல போறுங்களா
இந்த போர் தாம் ப்ரோ கெணறு அவ்வளவா இருக்காது இருக்கு ஆனா அவ்வளோவா இருக்காது
சரி சரி இங்க எந்தஸ் சல்லா பாத்தீங்கன்ன கெணறு தா அதிக வச்சிருப்பங்க போர்ரு தா ரீசண்டா தா அதிகம எல்லா போற கரமிச்சாங்க
போர் போட ஆரம்பிச்சாங்க தண்ணி வராமறிறதுனால போர் போட ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ
அத தா ப்ரோம் இங்க இப்ப ரீசண்ட்டாதா இப்ப அதமாச்சு அஹ் முன்னாடி எல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கு கெணறுதா ப்ரோ இருக்கு ஆஹ்
கனட்ட எந்த ப்ரோப்லம் வராது மேக்சிமம்
இப்ப எல்லா தண்ணி அதிகமா யூஸ் பண்றதுனால பாத்தீங்க நல்லா போர போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி போ போக இன்னு கீழே போயிட்டே தா போ இருக்குது
ஓகே ஓகே ஓகே இப்ப தெனந்தோப்ச்சிருங்கள தண்ணியா அதுக்கு பாசவீங்களா எப்டி ப்ரோ
புரியலங் ப்ரோ
இப்போ அந்த தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்களா
ஆமா ப்ரோ ஆ தண்ணி எந்த இல்ல இல்ல ப்ரோ தண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லியும் அந்த ஓசுல கனட் பண்ணிருப்பாங்க ப்ரோ சொ பச மாரி இருக்கோ ச அந்த மாரி ஓபன் பண்ணி விட்டு பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போ அப்போ ரெண்டு ரொம்ப நேரோ மூணு மண் நேரோ அப்டி விட்ருவோ
ஓகே ஓகே
பண்ணி விட்டுருவ ப்ரோ மழ டைம் மழ சீசன் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அது தேவையில்ல ப்ரோ அது
ஆ அப்டியே இருக்கோ தண்ணி அங்கயே
அப்றோ தண்ணி இருந்துட்டே இருக்கோ
ஓகே ஓகே இல்ல டெய்லியோ தண்ணி விடுவீங்களா எப்டி ப்ரோ இல்ல
இல்ல இல்ல ஆ அந்த மாரி டூ டேஸ் ஒன்ஸுதா ப்ரோ டெய்லிலா விட்றது இல்ல ம் அங்கேலா ப்றோ தண்ணி இருந்துட் இது இருக்குமா உங்குளுக்குலா
ஆமா ப்ரோ தண்ணி இருக்கோ கரண்ட் வரும்போது தானா கரண்ட் இல்லனா தண்ணீ இல்ல
ஓ செரி சேரி விவசாயத்துக்கோ அதே போர்ல இருந்து யூஸ் பண்ணிப்பீங்க
ஆமா ஆமாமா ப்ரோ
இப்ப எப்படிப்ப உங்க வயல்வெளில இருக்குல்ல அது பக்கத்துலலா அந்த வாய்க்கால் தண்ணி அந்த மாதிரிலா எதுவோ வர்றது இல்லையா
இல்ல ப்ரோ அதெல்லா இங்க இல்ல
ஏ இந்தந்த சைட்ல இருக்கு ம் ஏன்னா பக்கத்துலேயே வாய்காலோ போயிட்டு இருப்போ வாய்க்கால் போ தண்ணி வரும்போது ஆ அது நம்ம தேவையானத அப்டி திருப்பி விட்டுரலா ப்ரோ அதுயே
ஆமா இங்க அந்த மாரி இல்ல
எல்லா பக்கோ அந்த மாரிதா போயிட்ருக்கு
ம் இங்க அந்த மாரி இல்லாம
சரிங்களா ஒ போர் தண்ணி அ பவர் இருந்துதுன்னா உங்குளுக்கு தண்ணி யூசாவோ இல்லன்னா இல்ல
ஆமா இதுல்லா கஷ்டோ
ஆமாமா ப்ரோ உங்களுக்கு மட்டுமா இல்ல அந்த சரவ்டிங்ல எல்லாத்துக்குமே
சரௌண்டிங்ல எல்லாருமே அப்டிதான்
ஓ சேர் சேரிங்க ஓ அங்க கெணறுங்கறதே இல்ல
அங்க கிணறு இருக்கு அது அவுங்க அவுங்க மட்டு தா யூஸ் பண்ணுவாங்க
ஓ சேர் சேரிங் ப்ரோ எப்டி ப்ரோ ஒரு போர் வச்சே நீங்க எல்லா மே எல்லாத்
ஆமா ப்ரோ ஒரு போர் வச்சே யூஸ் பண்ணிப்போம்
சர் சரிங்க எங்க வீட்
வீட்டுக்கு வா இல்ல இல்ல வீட்டுக்கு வந்து வீடு வந்து இங்க தள்ளி இருக்கும் அஹ் அங்க வந்து விவசாயம் பண்ற இடம் வந்து கொஞ்ச தள்ளி இருக்கும்
ஓ சேர் சேரிங் பாய் இப்ப நீங்க உங்க வீட்டுக்கல்லாம் நல்ல தண்ணி யூஸ் பண்ணுவீங்களா இல்ல போர் தண்ணி தானா
இல்ல இல்ல வீ வீட்டுக்கு வந்து வேற தண்ணி டேங்க்ல இருந்து வரும் தண்ணி மோட்ரு போட்டு அங்க இருந்தே அப்டி வரும்
ஓ சேர் சேரிங் ப்ரோ அது குடிக்கிற தண்ணிலா எப்டி ப்ரோ டெய்லியும்
ஆஹ் டெய்லி வரும் ப்ரோ
ஓ சேரி சேரிங் ப்ரோ பரவால்ல சேரிங் ப்ரோ பரவால்ல பரவால்ல ப்ரோ இங்கேலாம் குடிக்கிற தண்ணிலா பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு நாள் வரும் அப்புறம் ஒரு நாள் வராது
ஓ
தண்ணி மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் ப்ரோ
டெய்லிலா வராதா ப்ரோ
ஆஹ டெய்லி வராது ப்ரோ முன்னாடிலா டெய்லி தான் வந்துட்டு இருந்தது இப்ப வந்து யூசேஜ் அதிகமானனால பாத் பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு
ஓகே ஓகே உங்க சிட்டியா இல்ல வில்லேஜா ப்ரோ
நாங்க வில்லேஜு தா ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ அப்புறம் எப்டி ப்ரோ டெய்லியும் வராம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது
அதான் ப்ரோ முன்னாடிலா ப ஒ ஆ டூ இயர்ஸ் முன்னா ப்பயெலா டெய்லியுமே தண்ணி வந்து ஒரு ஒன் அவர் டூ அவர்ஸ் எல்லா டெய்லியு விட்ருவாங்க தண்ணி குடிக்கிற தண்ணி மட்டு ம ஏனா யூஸ் அதிகமாருச்சு அப்புற அடிக்கடி பாத் திங்னா பைப் லைன்லா ஒடஞ்சு ஒடஞ்சு து அப்பற ஆழியார்ல கொஞ்ச தண்ணிலா கொஞ்ச கமியான மார் இருந்துதுங்ளா அதனால கொஞ்சோ அப்பிடியே பாத்திங்கனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி உடறக் ஆரம்பிச்ச
ஓ இப்ப டே டேம்ல இருந்து தண்ணி வர்றதா நீங்க குடிப்பிங்ளா
ஆமாம் ப்ரோ அது வந்து அவுங்களே வந்து பியூரிஃபை பண்ணிதா இவுங்க டேங்க்குக்கு அனுப்புவாங் ஊருக் ஊருக்கு அதா பொள்ளாச்சி சரௌண்டிங் ஃபுல்லாவே ஃபுல்லாவே இங்க ஆழியார் டேம் தண்ணிதா ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
ம் கோயம்புத்தூர் சைட்ல பாத்தீங்கன்னா சிறுவானி இல்ல ப்ரோ தண் டேஸ்ட்டா மாம்பளோ இருக்கு
ஓகே ஓகே ப்ரோ
ஆ
அதேத பண்ணிதானே வரும்
ஆ ஆமா ப்ரோ அந்த மாரி பண்ணிதா வரும் பொள்ளாச்சிக்கு இங்கயே ஆளியரு இங்க கோயமுத்தூர் சிறுவானி ப்ரோ
ஓகே ஓகே கோயம்புத்தூர் ஒன்னு வந்திருக்கே பொள்ளாச்சி வந்ததுல்ல
செரி செரிங்கப்பா இங்க ஆளயே தண்ணி கொஞ்சம் நல்லாதா ப்ரோ இருக்கு
அப்டிங்களா ஓ ஓகே ஓகே ஆ ப்ரோ போர் தண்ணி தா
ஓ சேர் சேரிங் ப்ரோ
ம் ஆனா அது வந்து மோட்ருக்க மோட்ருலருந்து டேங்க்குக்கு ஏத்தி டேங்க்லேருந்து அப்படி எல்லாருக்கும் வரும்
போர் சரி சரிங்க ப்ரோ
அங்க கொழா கொழாலேந்து வருமா இல்ல இல்ல ஒரு இடத்துல இருக்கும் அங்க பூச்சிக்கு வரணமா தண்ணி
இல்ல இல்ல இம் இப்ப வீடு இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பைப் போட்ருப்பாங்க தெருபைப்பு ஆஹ் அவ் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு இத்தன ஒரு ரெண்டு குடம் பிடிகணும் நாலு குடம் பிடிகணும் அந்த மாரி இப்டியே கணக்கு கால்குலேஷன் போட்டுதான் புடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்டுக்குமே பைப் தனியா கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க ப்ரோ
உம் ஓகே ஓகேப்ரோ
ஹ டய்லிந்தாலும் சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தான் சரி அவங்க அவங்க வீட்லயே புடிச்சுப்பாங்க
ஆஹ் ஓகே ப்ரோ
சரி சரி
சரிப்பா நா கட் பண்ணி கால் பண்றேன்